தோழி வணக்கம்
தோழி வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா தோழி
ம் சாப்ட்ட தோழி நீங்க
நானு சாப்ட்டே தோழி
ம் சரிங்க தோழி என்னா பண்ணிட்ருக்கீங்க
நானா தோழி வீட்ல வேல பாத்துட்டு இருக்க தோழி நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங் தோழி இருக்க
சரிங்க தோழி காலேஜ் போகுன் மாட் தோழி
ம் ஆமாங் தோழி
ஈ தோழி எனக்கு என்னது
இன்னிக்கி காலேஜின் டென்ஷிப்பு போகணுங் தோழி ஆத்துர் வர ம் க்ளேஸ் மாரி போகுதுங் தோழி
சரிங்க தோழி
ம் ம்
தோழி நீங்க எந்த விஷ்யத்துக்கு படிக்கிணு நீங் நனைக்கிறீங்க
நா வந்து கம்ப்யூட்டர் தா வி
செரிங்க தோழி
ம்
தோழி
சொல்லுங் ம் சாப் தோழி
படு தோழி
அ அவரக்கா கொழம்புங் தோழி
சரிங்க தோழி தொட்டுக்க தோழி
தொட்க்க எது இல்லங் தோழி
அப்டியா தோழி
நீங்க என்ன சமைச்சீங்க
நா தோழி தக்காளி சாதம் நைட் செஞ்சதே இருக்கு தோழி அப்றமேட்டுக்கு கால்ல தோச மட் ட்டு ஊத்தண தோழி தோச ஊத்தி சட்னி மட்டு அரச்சிருக்க
செரிங் தோழி செரிங்
சரிங்க தோழி தோழி உம் தேசிய விலங் ங்ன்னா நீங்க எந்த விலங்க சொல்லுவீங்க
தேச சிய விலங்கு டைகர்
என்னங் தோழி
அதிகரோ நைனா
லயன் தோழி
ஹெய்
டைகர் சாரி டைகரு சரி ஓகே தோழி தேசிய பூனா எந்த பூ சொல்லுவீங்க
லோட்டஸ்
உம் சரிங்க தோழி ச
உ உம்
சரிங்க தோழி உங்களுக்கு படிச்சதுல எந்த விஷயம் தோழி ரொம்ப பிடிக்கும்
எனக்கப் எனக்கு படிச்சதுலயே வந்து பயாலஜிங் தோழி
சரிங்க தோழி ஏ அத ரொம்ப பிடிக்கும்
அது கொஞ்சிசோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்குங் தோழி அதனால பிடிக்குங் தோழி
சரிங்க தோழு
உம்
தோழி நீங்க வீட்டுல இருந்து வருமானம் எடுக்கறத எந்த மாரி பாக்றீங்க
வீட்ல இருந்து வருமானம் எடுக்கறது இந்த மாரி பாக்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இல்லையா அப்படிங்கிற மாரி
ஆமா தோழி
யூஸ்ஃபுல் தாங் தோழி நம்ம ஃப்ரீயா இருக்க டைம்ல ஏதாச்சு ஒர்க் பண்ணா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதே நீங்க ஒரு பிஸ்னஸா எடுத்து பண்ணணுனு நினைச்சீங்கன்னா எந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவீங்க
அந்த மாரி எது ஐடியா இல்லைங் தோழி
இல்ல எதிர்காலத்துல அப்டி ஒரு பிசினஸ் பண்ணிங்கன்னா
அப்டி வந்தா ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வெக்கணுனு ஒரு ஆச
சரிங்க தோழி
ம்
தோழி இந்த புத்துணர்ச்சி வாட்டர் தெரியுமா தண்ணி
தண்ணி புரில
புத் புத்துணர்ச்சி தண்ணினு சொல்லுவாங்கல்ல ரொம்ப ஆக்ட் டிவா இருக்கு அந்த தண்ணி குடிச்சா அதோட செய்முறை உங்குளுக்கு தெரியுமா
இல்லைங் தோழி
ஒரு ஒரு பானை எடுத்துக்கோங்க தோழி அதுல வந்து புதினா எலுமிச்சம் பழ அ வந்து புளிஞ்செல்லா விடக் கூடாது சும்மா அப்பிடி ஒரு சும்மா சின்ன பீச கட் பண்ணி உள்ள போட்டுர்ணு இ்ஞ்சி பீஸ் கட் பண்ணி உள்ள போட்டுர்ணு நாலு புதினா உள்ள போட்டுர்ணு போட்டுட்டு அந்த தண்ணி க்கி விட்டகங்கனா வந்து கொஞ்ச நேரத்துல அது ஒரு புத்துணர் அ எப்டி சொல்றதுனா ரொம்ப ஆக்ட்டிவா இருக்கு அந்த தண்ணி குடிச்சம்னா வேணுனா வந்து சீரகம் அப்றோ இந்த வெந்தயம் இதெல்லா ஆட் பண்ணிக்லா தோழி ரொம்ப நல்லது
செரிங் தோழி
நீங்ளு ட்ரை பண்ணி பாருங்க தோழி
ம் செரிங்க தோழி
சரிங்க தோழி உங்களுக்கு பிடிச்ச ஜூஸ் என்னா ஜூஸ் தோழி பழங்கள் ஜூஸ்ல
ஜூஸ்ல வந்து ஆரஞ்
ஆரஞ்சா தோழி
ம் ஆமாங் தோழி
சரிங்க தோழி ரொம்ப ஒடம்புக்கு நல்லம் நல்ல ரத்த ரத்த ஓட்டத்தை குடுக்குற ஃபு ஃப்ரூட்ஸ் வந்து எது
அ மாதுளைபழம்
மாதுளைப்பழம் சரிங்க தோழி அது கட் அத கட் பண்ணி நம்ம சாப்படறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா அதுக்கு நீங்க என்ன யூஸ்ஃபுல்லா இருக்குனு நெனைக்கிறிங்க
யூஸ்ஃபுல்லா கட் பண்ணி எப்டி அப்டிதா சாப்ட்டாகணு அந்த உதிரி
இல்ல தோழி நம்ம கட் இப்பண்ணைல வந்து அது கட் பண்ண முடியா பாத்தீனா நெறயா பேர் அத ஈஸியா கட் பண்ணுவாங்க அதோட விதைகள் எனக்கு இப்ப வரயு அத கட் பண்ணவே தெரியாது ப்ச் ஏனா ரொம்ப ஹார்டா இரு கு எல்லாமே அதுனால வந்து அது உள்ள இருக்கிற விதைகள் ப்ச் தண்ணி மாரி ஆகாம எடுக்கறதுனு தெரில
ஆ அது கஷ்டந்தாங் தோழி
அதுவு கஷ்டந்தானா
ம் ஆமாங் தோழி தண்ணி அப்புறோ இது ஏறாம இது கெடைக்கிறது ரொம்ப கஷ்டோ
ஆமா தோழி அந்த பழம் வந்து நசு ங்காம நம்ம எடுக்கணுனா அதா எப்டி எடுக்கறதுன் தெரியல நால்லா அந்த பழம் பிரி க்கிறதுக்குள்ள அந்த பழத்த ஒரு பாடா படுத்தி எடுத்திருவ
ஆ ஆ
அதுதா பூட்டே மொதல்ல இரு க்காது எல்லா ஜூஸ்ல்லா வெளிய வந்துரு அந்த அளவுக்கு இடுப்பு
ஒவ்வொருத்திங்க அந்த ப்ச் மேல அந்த கொம்பு மாரி இருக்குமல்ல அப்டியே மேல அப்பா கத்திய வெச்சு அப்டியே சீவி அப்டியே உதிருவாங்க அது கொஞ்சோ தண்ணி வெளிய வராம எடுக்க முடியு கோழி
அப்டியா தோழி சரிங்க தோழி உங்ளுக் கு வீட்ல ஒரு ஃப்ரூட்ஸ் மரோ வெக்கணுனு நெனச்சீங்னா எந்த மரத்த வெப்பீங்க
நா மாதுளை மரம் வெப்பேன்
சரிங்க தோழி
ம் மாங்கா மரம்
சரிங்க தோழி இப்ப மாம்பழம் சீசன் லா போயிட்டு இருக்கல்ல தோழி
ஆமாங் தோழி
இப்ப வந்து அந்த மாம்பழம் உங்களுக்கு எதாவது ஒரு ரெசிபி கத்து வெச்சிருக்கீங்ளா மாம்பழத்த பத்தி
ஜூஸ் போடலாம் தோழி
ஜூஸ் எப்படி தோழி போடுறது கொஞ்சோ சொல்லி குடுக்கறீங்ளா எனக்கு
மேல உள்ள ஃபஸ்ட்டு வந்து மேல உள்ள தோல் எல்லா எடுத்துட்டு
செரிங்க தோழிம்
அத வந்து ப்ச் அப்டியே கட் பண்ணியு போடலா இல்னா அப்டியே கொஞ்சோ இதான மாரி போடலா மிக்சில போ மிக்சில போட் டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி சக்கர போட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் அடிச்சோம்னா
செரிங்க தோழி
ஜூஸ் இதாயிடு கொஞ்சோ கெட்டியாருக்கணு தண்ணியாட்டோ இருந்தா நல்லா இருக்காது கெட்டியா இருந்தா நல்லாருக்கு தோழி
செரிங்க தோழி
ம்
செரிங்க தோழி நீங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவா இருக்கும்
எனக்கு வந்து முருகன் ரொம்ப புடிக்கும் தோழி
செரிங்க தோழி ஏன் பிடிக்கும்
அவங்ககிட்ட வேண்டனா நடக்கு அப்டின்னு சொல்லுவாங்க
செரிங்க தோழி
அதனால ரொம்ப புடிக்கும் தோழி
செரிங்க தோழி ஒரு டரிப் போகணுன் நெனச்சீங்ன்னா எந்த ட்ரிப் எந்த மாரி ட்ரிப் போவீங்க அதுல ஆல்ரெடி நீங்க ட்ரிப் போயிருப்பீங்க அதப் பத்தி கொஞ்சோ ஷேர் பண்ண முடியுமா
ம் கடற்கரை போணுன் நெனைப்பே
செரிங்க தோழி
அப்றோ இது டேம் சைடு இந்த மாரி போணுன் நெனைப்ப
செரிங்க தோழி
கொச்சிங் கொச்சிங்ல ஒரு பிளேஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல
ஆமா தோழி
அங்க போகணுன் நெனைப்ப அங்க போயிருக்கே
செரிங்க தோழி
கு எடோ அதே திருப்ப போகணுன்னு ஆச அப்புறோ கொல்லிமல இந்த சைடுலா போகணுன் ஆச
கொல்லிமலையில என்னா அ ஸ்பெஷல் தோழி
அங்க அந்த மேல போறதுதா கிளைமேட் அங்க நல்லாருக்கு
அப்டியா
கோயில்ட்ருக்கு ரெண்டு கோயில்ட்ருக்கு ஃபால்ஸ் ஃபால் ஸு இருக்கு அ நேச்சுரான பிளேஸ் ரொம்ப அழகாருக்கு
அப்டியா தோழி நானு ஒரு தடவ போய் பாக்கற தோழி
ம் நல்லாருக்கு போய் பாருங்க அதே மாரி நம்ம குளிர் சமயத்துல போனோம்னா இன்னு செம்மையாருக்கு ஒரு ஊட்டிலருக்க ஃபீல் கெடைக்கு
அப்டியா தோழி நீங்க ஊட்டிக்குல்ல போயிருக்கீங்களா அதோட ஃப்ளவர்ஸ் பாத்துருக்கீங்களா நீலகழி நீலகிரி ஃப்ளவர்ஸு
ம் அது ஊட்டி சைடு போனதில்லைங் தோழி
அங்க வந்து அதிகமா பூச்செடிகள் நறையாருக்கு தோழி டீ தூள் செடி டியே கேள்விப்பட்டிருக்கீங்ளா
ஆ
அந்த டீ தூள் செடியு நறையாருக்கு
நறையாருக்கு அம்மா போயிருப்பாங்க போயிருக்காங்க ஒரு வாட்டி
ம் ஆமா தோழி அங்க வந்து ஃப்ளவர்ஸ் எப்டிருக் குனா நம்ம ஊர்ல குட்டி குட் குட்டியாதானே பூக்கு ஒரு ரோஸ்சு ரோஸ்னாளு குட்டியா தா பூக்கு அங்க பாத்தீங்கன்னா நம்ப ஊ உள்ளங்கையளவுக்கு நல்லா பெருசா பூ பூக்கு நம்ம தலயு பத் அந்தலவு இருக்கு அந்த பூவ்வு நல்லா பெருசா இருக்கு ஆனா அழகா இருக்கு அதெல்லா ஒரு தடவ ஏன்னா அங்க வந்து ஃபிளவர் வந்து இந்த ரோட் சைட்லேயேதா வெச்சிருப்பாங்க காடு மாரி அது ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு வந்து அதோட கிளைமெட்டு அங்க இருக்கிற பூக்கள் எல்லா சூப்பரா இருக்கு ஒர் ஒரு தடவ நீங்களு ட்ரை பண்ணி பாருங்க
ம் செரிங் தோழி
செரிங்க தோழி
ம்
தோழி
சொல்லுங் தோழி
ட்ரிப்புல வந்து நம்ம என்னென்ன கைக்ல கையில வந்து எடுத்துட்டுப்போ சாப்புட்றதுக்கு எடுத்துட்டு போவல்ல இப்ப ட்ரிப் லி எதாவ்து ஒண்ணு கையில எடுத்துட்டு போனா நமக்கு கொஞ்சோ உதவியா இருக்கு அப்டின்னா என்னத்த சொல்லுவீங்க
டைம்ல சாப்பல்லா
செரிங்க தோழி
அப்றோ இது வாட்டர்
செரிங்க தோழி செரிங்க தோழி
ம் நெறயா இந்த மாரி இப்ப ட்ரிப்பு போகும் போது கொஞ்சோ போர் அடிக்கற மாரிந்துச்சுன்னா எதாச்சு ஒரு புக் எடுத்து வெச்சுகிட்டம்னா நம்ம பேசாம படுச்சுகிட்டே போலா எண்டர்டைமண்ட்டாரு நா தே போறது தெர்யாது டைம் போறதே
செரிங்க தோழி தோழி நமக்கான நேர் ரம் முடிந்து விட்டது தோழி நன்றி தோழி
நன்றி தோழி